நல்லா இருக்கீங்க
நான் நல்லாிருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ம் நான் சாப்பிட்டுட்ட கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்தேன் பேங்க வ அக்கும் போயிவிட்டு வரதாக இருந்துச்சு நல்ல காலையில் எழுந்திருச்சி புனித வச்சு வீட்டு பெ கேட்டு து சாமான் விடைக்க வச்சட்டு பசங்களுக்கு டிபன் கொடுத் த்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு அஹ் சாதம் குழம்பு இருந்தது அதனால சாதம் மட்டும் என்னோட மாமியார் வச்சிருந்தாங்க சை டிஷ் வரும்போது பேங்க்லேருந்து வரும்போது பகோடா வாங்கிட்டு வந்துட்டேன் பசங்களுக்கு ஜூஸ் வாங்கிகிட்டு வந்தேன்
உம் உம்
சோ என்னோட பொண்ணுக்கு மாமியார் இருக் வீட்டுக் ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க பையனுக்கு நான் ஊ ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்ட்டு ஆ கொஞ்சோம் பையன் விளையாட்றான் பொண்ணு தூங்குறா அது நல்லாச்சு கொஞ்ச நேரோம் அப்டி
உம் உம் ஆஹ் பிரியாதான் இருக்கேன் இப்போ
உம் என்ன சாப்ட்டீங்க
சிக்கன் குழம்பு சாப்டோம்
களி சிக்கன் குழம்ப
உம் ஆமா
நீங்க அத எப்டி செய்வீங்க சொல்றீங்களா
களியா ஆ களி சொல்றேன் பஸ்ட் நம்போ களி செய்றதுக்கு வந்து இது தாயோ ஒல காய வச்சிணும் நம்ப ஒரு சொம்பு ஒன்ற சொம்பு ரெண்டு ரெண்டுன்னா ரெண்டு கழிவருனுனா ஒன்ற சொம்பு தண்ணி வக்கிலாம் அது நல்லா கொதிச்சோனே நம்ம கிட்ட சாதம் வெச்சுருந்தா சாதம் போட்லாம் அப்டி இல்லன்னா அரிசி அப்பனா ஊற வச்சுட்டு அது நம்ம ரவ பாத்து கரச்சிக்கலாம்
உம் அத நொய் மாரி நொய் கூட போட்லா இல்ல நீங்க நொய் அரிசி கூட போடலால்ல உம்
போட்லாம் நான் நொய் ரெடி பண்ணி வைக்கல நொய்யும் போடலானா அந்த மாரி ஏதாவது ஒண்ணு போடலா சிறுதானிய அரிசி இருந்தாலும் போட்டுக்கலாம்
ம் ம் இது களி செய்றதுக்கு இது ராகி தானே ராகி மாவு தானே
கு அப்புறம் இதான் இது நல்லா இந்த கலிய இது வந்து நல்லா கொழஞ்சோனே திக்காக வரும் அப்ப வந்து ராகி மாவு போட்டு ஸ்லோல வச்சிணும் ஸ்லோல வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வுட்றனும் அப்டியே
இல்ல மொதல்ல அரிசி அது நம்ம இது
சொல்லனேன் அந்த அரிசி ஆஹ் நல்லா கொலஞ்சடணும் ஆமா அரிசி வந்து நல்லா வெந்துட்ணும் அந்த நம்ம போடுற அரிசியோ சாதமோ நல்லா வெந்துரு அதிலயே வெந்துத்திக்கா வரும் தண்ணியா திகமா இருக் கூடாது திக் காகணும்
உம் கொஞ்சம் அந்த கஞ்சி பதத்துக்கு வரணும்
ஆமா அப்புறம் இந்த மாவு போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டோல் வச்சு வுட்டீங்ன்னா அத அப் அ வே அது உள்ள உள்ளுவே அது வந்தோனே எடுத்து நம்ம கா தே இது பண்ணுவம்ல பருப்பு கடையிர அது எடுத்து திருப்பி இதுல போய் க்சிக்கலாம் சி இது பண்ணிக்கலாம் கொம்பு மாதிரி அதுல எப்டி போய் நல்லா இப்டி பண்ணி நல் இது பண்ணும் வந்துரும்ல அவ்வளவுதான் எடுத்து உண்டு ஓட்டி பளித்தட்டத்துல போட்டு உண்ட வுட்டி எடுத்துச்சுட்டோம்
அதுவே தண்ணிய விட்டு கரைச்சாதான நமக்கு வந்து கூழா வருது
அது தண்ணி ஊத்தி நீங்க தயிர் போட்டு பண்ணீங்கன்னா தான்
உம் எனக்கு நான் என்னோட பெரியமா செய்வாங்க எனக்கு செய்ய தெரியாது என்னோட மாமியாரோ செஞ்சதுக்கு கிடையாது என்னோட நாத்தன்னாரோட மாமியார் செய்வாங்க அங்க போனாக்கா எப்படியாவது செய்வாங்க அதுக் கு மீன் குழம்பு அந்த மாதிரி வ ப்பாங்க அவங்க சிக்கன் அந்த விட மீன் குழம்புல சாப்பிட்டாக்கா அது கொஞ்ச நல்லா இருக்கு
அப்படின்டா
ஆம் ஆமா அது வந்துட் ஹிடன்னு சொல்லுவாங்க
உம் உம்
எங்களோட இதுல வந்துட்டு ஹட்டுன்னு சொல்லுவாங்க
உம் உம்
உம் அதன அங்க போனாக்கா அது பண்ணுவாங்க
உம் உம் நாங்க இந்த மாரி ப்ப கலனாவே மோஸ்ட்லி கீரை குழந்தான் வேச்சுக்குவோம் அப்படி இல்லையானா கலக்கா சட்னி அது நல்லா இருக்கும் அப்படில்னா கார குழம்பு இததான் வச் பச்ச நல்லா இருக்கும்
அத மீன் குழம்ப அந்த காரக்குழம்புனா மீ காரக்குழம்பு கொதிச்சது மீன் போடுறேன்னா அது மீன் குழம்பு ஆயிடு
ஆமா ஆமா ஆமாக நாங்க மீன் குழம்பு நாங்க வச்சு நல்லா இருக்
உம் ஆனா மீன் குழபக்கு கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அத திக்கா தண்ணியா இல்லாம கொஞ்ச லைட்டா திக்கா கொஞ்ச எண்ணெ நெறய வீட்டு கொஞ்சம் காரம் லைட்டா தூக்கலா அது இப்ப நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த காம்பினேஷன் நல்லா இரு
நல்லா இருக்கும் ஆமா மீன் மீன் கொழம்பச்சுக்க ந நறைய மன் கொழம்பு இதுல வெச்சிக்கிறோம்
ஹம் அங்க போனா நான் ஆக்சுவலா இந்த மாரி சாப்பிட மாட்டேன் எப்பயாவதுதான் அவங்க பண்ணுவாங்களே போனாக்க எப்பவுமே பண்ணுவாங்கன்னு இல்ல எப்பயாவது பண்ணுவாங்க கேட்டாக்கா அவங்களுக்கு சுகர் அதிகமா ஆயிடுச்சுன்னா பண்ணுவாங்க அவங்க சுகர்ல குறை க்கணும் அதனால டயட்ல இருக்கணும் அப்படின்றதுனால டெய் ஒரு ஒரு ஒன்னு வீட்டு ஒரு நாளு இல்ல ரெண்டு நாளைக்கு ஒரு டைமு அந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு செய்வாங்க சு சுகர் வந்துட்டு கம்மி பண்றதுக்காக நம்ம மதியோ மட்டும் வந்து சாப் சாப்பாட் எடுத்துப்பாங்க நைட்ல வந்து அவங்க சப்பா ப்பாதி சாப்பிடுவாங்க ங்க ஆம் கால் லையில வந்துட்டு இந்த மாதிரி ஏதாது எடுத்துப்பாங்க அதுவு நா மாசமா இருக்கும் போது ந்து லாஸ்டா அவங்க செஞ்சது நா நா செஞ்சாங்க ஆனா நான் மாசமா பக்கும்போது நா வந்து கேட்டுட்டே அப்டின்றதுனால ஒரு நாள் அவங்க எனக்கு செஞ்சு குடுத்தாமச்சு விட்டாங்க எனக்கு வந்துட்டு அது கலியா சாப்பிறதோட எனக்கு ங்க கூழ் குடிக்கிறதுக்கு புடிக்கு
உம்
அதனால அப்ப அம்மா வீட்டுக்கு கூட இப்ப லீவ் ல நா ஊருக்கு போயிருந்தேன் போன மாசோ போயிருந்ததுல என்னோட தம்பியு லீவ் ல வந்திருந்தான் வாங்கி வாடா அப்பிடினதுக்கு ஒரு ரெண்டு டோ டைம் வாங்கிட்டு வந்தான் காலையில டிஃபனே அதுதா எல்லா ருக்குமே ஆளுக்கு ஒரு ஒரு சொம்பு கூழ் அவ்ளோதா டிஃபன் பசங்களுக்கு மட்டு ஏதாது ரெடி பண்ணி கொடுத்தாச்சு
உம் நாங்களும் அப்படிதான் நிறைய கூல் தா உம்
இருந்துட்டே இருந்துச்சுங்க என்னோட மாமியர் வீட்ல இருக்கும்போது டேய் லி வயிறு வலி காலையில ஏனா தண்ணி குடிக்கிறேன் மி மிஷின் வந்துட்டு வெயிட்டான மிஷின் அதுக்கு ஸ்டன் இல்ல அது ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு நகத்தி வச்சு தான் துணி துவைக்கணும் அது ஆம்மா ஆம்மா அதுக்கு பக்கேட்டால வந்து டு தண்ணி மொண்டு மொண்டு ஊத்தணும்
ஓ இதுவு செம்மி ஆட்டோமேட்டிக்கா
இல்ல ஆட்டோமேட்டிக் தான் எங்களுடைய பைப்ல
ஹாட் ஆட்டோமேட்டிக்கே இப்டி பண்றீங்களா
மோட்டர் வந்து ட்டு மோட்டர் தன் நீ வேணும் அப்டின்னாக்கா நாங்க ஆட்டோமேட்டிக் அது எவ்வளவு நேரம் எடுக்குதோ அந்த நேரம் வரைக்கும் தான் நம்ம மிஷின் ஆன்ல வச்சிருக்கணும் ஹவுஸ் ஓனர் தண்ணி விட மாட் ரங்க அவளோ நேரம்
உம்
அது ஒன் அவருக்கு மேல எடுக்குது துணி துவைக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது பண்ணும் போது மூணு தடவ எடுக்குது அது ரொம்ப ஸ்லோவவும் த தண்ணி வந்து ரொம்பா வந்துட்டு மெலிசா திறந்து விடுறாங்களா அது ரொம்பர்த்துக்கு இருவது நிமிஷம் அரை மணி நேரம் ஆயிடுது அப்ப துணி துவைக்க திக்குன்னு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்துட்டு டைம் ஆகுது அதனால நான் சொல்லிட்ட ஐநூறு ரூபா வேஸ்ட் ஆவும் போகுது தண்ணிக்கு நம்ம அந்த ஒரு வாரத்துல ரெண்டு டைம்தா தண்ணி புடிப்போம் மோட்ரு தண்ணி அதுவும் மிஷின் போடுறதுனா மட்டும்தா பிடிப்போம் அதுக்கு அந்த டைமுக்கு தண்ணியும் விட மாட்றாங்க தண்ணி விடுங்க என் மருமக துணி துவைக்கிறான் நீ அப்புறமேட்டா தொவி அப்படின்னு வாங்க காலையிலயே கேட்டா நமக்கு மதியம் நேரத் துக்கு தான் திறந்து விடுவாங்க
ம் ஆமா அவங்க ஓனர் எப்ப வறாங்களோ அப்பதான் தொறந்து விடுவாங்க ஆமா
ஓனர் கூட யார் என்னுடைய மாமியாரோட சொந்த நாத்தனார் தான் ஓனர்
உம்
இதுக்கே இவ்வளவு இது அதனால எனக்கு இந்த டென்ஷன் இந்த தலைவலியே வேண்டாம் குடி தண்ணி ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் வருது ஆனா நம்ம பாத்து புடிச்சு வச்ச சிகா அதனாலே ஒரு ட்ரம் இருக்கு அந்த ட்ரம்ல தண்ணி புடிச்சி வச்சுக்கிறோம் ஆனால் அந்த ட்ரம்மில ரெண்டு ட்ரம் தண்ணி வேணுங்க ஆட்டோமேட்டிக் மிஷினில போடுறதுக்கு தண்ணி அதிகமாகும் இதுக்கே லோ இதுல வச்சுட்டு நான் புல் தண்ணி விட்டுக்கிறேன்
உம் உம்
தண்ணி வந்துட்டு அதிகமாவும் இருக்கும் ஆனா லோ செட்டிங்ஸ் வச்சு நான் வந்துட்டு மிஷின்ல வந்துட்டு துணி தொவச்சிக்கிறேன் எப்படியு இப்ப வந்துட்டு எனக்கு ஒன் ஹவர் ஆகுது மிஷின்ல துணி துவைக்கிறதுக்கு அவங்க கிட்ட ரெண்ரமணி நேரம் மூணு மணி நேரமாவது ஆகும் கான் திறந்த தண்ணி ரொம்பி வாங்கறதுக்கு அது எனக்கு இது பெட்டரா தெரியுது ஐநூறு ரூபாவும் எனக்கு மிச்சம் என்ன ஒண்ணு மிஷ நகத் த்தணும் அப்பயும் மிஷின் நகத்தி தான் வைக்கணு ஆனா என்ன தண்ணி ஊத்துறது வராது நம்ம அத தெறந்து விடணு அந்த டைம் பாத் து இதெல்லாம் நம்ம தண்ணி சீக்கிரம் ஊத்துறோன்னும் போது நம்ம அஞ்சு நிமிஷத்துல ஊற்றி மே முடிச்சிடுறோம் தேவையான தண்ணி அதனால அந்த டைம் எனக்கு மிச்சமாகுது ஐநூறு ரூபாவும் மிச்சமாகுது
உம்
ட்டு பில்லும் மிச்சமாகுது உங்களுக்கு மூணுமணி நேரம் மிஷின் ஆன்லே இருந்துத்துன கரண்ட்டு சொலவு தானே அதனால நா எல்லாமே யோச்சு நா இது பண்ணிக்கிற அதுல கொஞ்ச எனக்கு வயிறு வலிய ஆப்ரேஷன் வந்துட்டு இப்பதான் வந்துட்டு இப்பனா ஒரு ஒருவ வாஷம் ஆகுது ஃபேமிலிபிளானிங் பண்ணி அதுனால ரொம்ப ஸ்டென் பண்ண வேணா கொஞ்ச பாத்தே இருங்க அப்படின்னாங்க கோ அந்த ச சூடுனால வயிறு வலி இருக்கா என்னன்றது தெரியலன்றதுனால சேரி மோர் கூழ் அந்த மாதிரி குடிச்சு நம்மலோடைய உடம்பு சூட்ட முதல்ல கொறைச்சி ஓ அப்டின்னுட்டு இது பண்ணதுனாலப் இப்ப எனக்கு வயிறு வலி இல்ல திரும்பி வந்து இப்ப என்னோட மாமியார் தான் நக விட்டுட்டு இருக்காங்க நா சொல்லிட்டேன் என்னால மிஷின் ஆக முடியாத டாக்டர் வந்துட்டு வெயிட்டு தூக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க மிஷன் யாராவத நகர்த்திவிட்டா நா துணி துவைப்ப ஏன் துணி என்னுடைய பசங்க துணி நா கையாள துவச்சுக்கிறே ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்களுடைய துணியா
ம்
உங்களுடைய துணியும் உங்க பையனுடைய துணியும் தான் மிஷின்ல போடணும் சோ அதுக்கு மிஷன நா நகதி விட்டா நான் போடுவேன் இல்லனா நா போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆமா அதனால மூணு நாளைக்கு ஒரு தடவை அவுங்களோட துணி அவரை நான் என்ன அதுவும் இல்லனா இப்படியும் சொல்லிட்டேன் சண்டையாச்சுனா அவரு வீட்டுல இருப்பாரு நகர்தி விட சொல்லுங்க மாமியாரும் ரொம்ப வயசானவங்க ஆனா அவரு பண்ண மாட் டாரு அதனால நானே பண்ணிடுறேன் விடுன்ட்டு அவுங்க நகத்றாங்க அது நம்ம எதுவும் பண்ண மாட்டாரு அவரு வீட்டுல வீட்டு வேலையும் செய்ய சொல்றீங்க என்ன வெளியில போயும் சம்பாதிக்க சொல் றீங்க வீடு வீடு நான் வே வேலை எலாம் போல வீட்டல இருந்து நா எது சும்மா ஏதாவது ஒரு வேலை அதனால இப்டி சொல்வாரு நான் வீட்டு்ல இருந்தே நீ வந்துட்டு பேண்ட் ஷர்ட் போட்டு வேலைக்கு போ மாசம் முப்பதாயிரம் சம்பாதிச் எடுத்துட்டு வா நான் வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சு வைக்கிறேன் ஏதாவது கணக்கு கேட்டா ஏதாவது இது பண்ணா
உம்
அப்படி சொல்லுவாரு அப்புறம் கணக்கு கேட்டாதானுங்க குடும்பம் நடத்த முடியும்
உம் உம்
கேட்கணும் இல்லையா
ஆமாங்க
பண்ணணும் நம்ப
உம்
ஆஹ் வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் லீவு் போட்டாக்கா அப்ப அது என்ன காசு வரும்
ஆமா
இவரு டெய்லி சேலரி இவருக்கு
உம்
அதுவும் ஒரு நாள் எடுத்துட்டு வருவாரு ஒரு நாள் எடுத்துட்டு வரமாட்டாரு அப்படி இருக் பாக்கும்போது நமக்கு கேள்வி கேட்கணுல்ல அவுரு கேள்வி கேட்டா புடிக்காது
உம் க்குங் கேள்வி கேட்டா பிடிக்க எல்லாருமே அப்பிடித்தான் உம்
கு நானலாம் உனக்கு வந்துட்டு இதுவாகி எல்லாம் நடக் மாட்டேன் நீ வேணா என் பேச்சு கேட்டு நட நா என் அம்மா பேச்சே கேக்க மாட்டேன் நீயாரு நா உன் பேச்சை கேட்கிறதுக்கு அப்பிடின்னுவாரு
உம்
உம்
அதான் அதான் மிஷின் நவுத்தி வுட்டாதான் துவைக்க முடிவெல்லாம்டோ புல்லாக ஆட்டோமாட்டிக்காக தண்ணி இருந்தத அதது கூட தண்ண இல்ல
ஆமாங்க
உம்
ஆமா நான் மத்ததெல்லாம் து மிஷின்ல துணி போடுறது சர்ப் போடறது தண்ணி அவ்வளவு டைம் வந்துட்டு இது பண்ணணும் ஊத்தணும் அதுல எப்புடியும் வந்து உங்களுக்கு பெரிய குடத் தல ஒரு பன்னெண்டு கொடமாவது தண்ணி ஆகும் ஒரு டைமுக்கு துணி துவச்சு முடிக்கிறதுக்கு அத நான் அந்த வெயிட்ட திளிம்பி நான் தூக்கி தானே ஆகுறேன்
ஆமா
கொடமா தூக்கலனாலும் ஒரு பக் கேட் இருக்கும் அந்த பக்கெட் னால இப்போ குடத்தால போட்டாக்க நமக்கு மூணு தடவை நாலு தடவ முடிஞ்சிடும்
உம் உம்
இதுவே அந்த பகெட்டா இலான்னா சும்மா நம்ம திரும்பி போணும் குனியனும் அந்த தண்ணி மொல்லணும் திலிம்பி எடுத்துட்டு வந்து ஊத்தணும் அதுவே